ஹலோ
ஹலோ
வணக்கம்
வணக்கம்ங்க சாப்ட்டாச்சுங்களா
ஆ சாப்டங்க
என்ன சாப்ட்டீங்க
சாம்பார்
நைட்ல சாம்பரு சாதோங்களா
ஆமாங்க
ம் ஓகே நீங்க என்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க
பி ஏ ஹிஸ்டரிங்க
பி ஏ ஹிஸ்டரிங்களா எந்த காலேஜ்ல படிச்சீங்க
இதுவு பொன்னேரிங்க
பொன்னேரின்னா எந்த ஊருங்
திருவள்ளூர் மாவட்டம்
ஓ திருவள்ளூர்ல பொன்னேரி காலேஜ்ல படிச்சிருக்கீங்களா
ஆமாங்க
காலேஜ்ல படிக்கும் போது தெல்லா எப்படி இருந்துச்சுங் எப்டி நல்லா படிப்பீங்களா எப்டி என்ன சொல்றது சுமாராதாங்க படிப்பங்க மீடியமா படிப்பே அப்டிங்கற மாரி இரு ங்ளா க்ளாஸ் டாப்பரெல்லா இருக்காங்க எல்லாமே நாந்தாங்க டாப் பரு அப்டிங்கிற மாரிருக்கு
அப்டி யொன்னுயில்ல அரியரு வெ வெப்பே அட்த்த செமஸ்டர்ல க்ளியிர் பண்றே ஜாலியா இருப்பே ஜாலியா இருக்க வேண்டிய இந்த நேர்த்துல ஜாலியா இந் அப் மாரியே க்ளியர் பண்றே
ஜாலி இருக்கிற வேண் நேர்த்துல ஜாலியிருந்துட்டு அத அப்டியே க்ளியர் பண்ணிருவீங்க அப் அப்ப மொத்தத்து பாத்தீங்கன்னா ஒரு செமஸ்ட்ருக்கு ஒரு அரியராவ்து இல்லாம இருக்க மாட்டீங்க
ஆமா இப்ப எல்லாத்தையு க்ளியர் பண்டங்கே
அரியர் வெக்கிறதே ஒரு ஜாலிதா அப்டின் சொல்லி சொல்றீங்க நீங்க
ஜாலின் சொல்ல
ம்
அதுவே ஃபெயிலாய்டு ஃபெயல் ஆயிட்னனா அப்றோ அட்த்த அரியர்ல எப்டினா க்ளியர் பண்ருவே
ஓ செர் செர் செரி செரி நாங்கெல்லா பாத்தீங்ன்னா காலேஜ் படிக்கும்போது அ இ காலேஜ்ஜு போறதுக்கே பா்த்தீங்கன்னா காலேஜ்ஜு போகணு படிக்கணுமா அ அந்த செமஸ்டர் வர்ற வரைக்கு அப்டியே ஜாலியத்தா இருப்பாங்
ஆமா
இந்த சம் இன்னைக் நாளைக் கி எக்ஸாம் அப்டின்னா இன்னைக் தா அந்த ஃபுல்லா உக்காந்து படிப்பா நாளைக்கு எக்ஸாம் இருக்கு அப்டிங்கறதுனால அ அந்த அன்னைக்கு நைட்டு தாங்க அத படிச்சிட்டு போய் அந்த அடுத்த நாளு எழுதறது
ஆ செரிங்க நானு அப்டித்தா நைட்டுதா படிப்பே
ஆ
போயிட்டு எக்ஸாம்ல போயி எழுதுனே
நாங்களு பாத்தீங்கன்னா அந்த மாரிதாங்க எப்ப பாத்தாலு படி படினு ஏனா எங்க வீட்ல எல்லா அந்தளவுக்கு அ படிக்கணு அந்த அளவுக்கு சொல்லிக் குடுக்குறதுக்கு பே பேரண்ஸ்க்கெல்லா அந்த அளவுக்கு நாலேஜ் கெடயாதுங்க அவுங்கெல்லா அன் எஜுகேட்டர் அதனால பாத்தீங்கன்னா கண்டுக் கவே மாட்டாங்க ஸ்கூலுக்கு போறோமா படிக்கிறீங்ளா படின் சொல்லுவாங்க அது உக்காந்து இது சொல்லி் குடுக்கணு எப்டி பண்ணணு அப்டின் சொல்லி் குடுக்குற அளவுக்கு வீட்ல கெடையாது நாங்களு பாத்திங்ன்னா ஒரு டுவெல்த்து காலேஜ்ஜு டுவெல்த் படி க்கிறதுக்கு முன்னாடி வரைக்கு ஏனோ தானோந்தா காலேஜ் ஸ்கூலுக்கு போனோ
ஆ சேரிங்க
அப்டியே பாஸ் பண்ணி மார்க் வாங்கியாச்சி காலேஜ்க்குள்ள என்ட்ரு ஆயாச்சி அப்றோ பாத்தீங்கன்னா காலேஜுக்கு பாத்தீங்ன்னா அப்டித்தா எப்டியோ செமஸ்டர்ல அ எப்டியோ பாஸ் பண்ணிருவோ அ ஃபஸ்ட் க்ளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு வெளிய வந்தாச்சி அவ்ளோதா காலேஜ் லைஃபு முடிஞ்சிருச்சி
சேரிங்க
ஆனா அந்த மாரி ஒரு என்ன சொல்றது திரும்ப அந்த டைம் கெடைக்காது இது காலேஜ் போய் ஜாலியா இருக்கு காலேஜ் போய் படிக்கணு அ அப்டின் சொல்லி இப்ப வந்து தோனுது ஆனா பட் அத பண்ண முடியாது தானே
ஆமாங்க ஃபஸ்ட்டே அது நம்பளுக் இப்பதா தோணு அப்போவு தெர்ல நம்முளுக்கு ஜாலியா இருக்கத்து ஜாலியா இருந்திருப்போ ஆனா அது நம்மளுக் ஜாலின் தெரியாது இப்பதா அது நென்ச்சா ஜாலியா இப்ப நம்ம இது மேரி ஜாலியா இருந்துக்கிறோன் தா இப்பதா வந்திருக்கு
டைம் போனதே தெர்ல இப்ப பாத்தீங்கனா கொழந்தை பருவத்தில் இருந்து திரும்ப பாத்தீங்னா நம்மம் கடந்த காலம் எல்லா திரும்ப எடுக்கவே முடியாது அப்ப பத்தீங்கனா அந்த காலத்துல எல்லா பாத் தீங்னா எடுத்து சொல்ற அளவுக்கு யாருக்குமே டேலண்ட் கெடையாது
ஆமாங்கே
இப்ப இருக்கற கொழந்தைங்களுக்கு அப்ப இருக்கற கொழந்தைங்களுக்கு நெறைய டிஃப்ரெண்ட் இருக்கு அப்ப எல்லா பாத்தீங்கனா கொழந்தைங்கலா அமைதியா இருப்பாங்க சொன்னா செரின் சொல்லி கேட்டுக்வாங்க ஆனா இப்ப இக்கிற கொழந்தைங்கள பாத்தீங்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க எது சொன்னாலு கேக்கறது கெடையாது படிக்கிறது கெடையாது இப்பெல்லா புக்ஸ்லா பாத்தீங்னா ஒரு பிச்சர குடுத்து உ எ எ இதனுடைய டீட்டெய்ல்ஸ் பாத்தீனா எல்லா ப்ரைட்டா குடுக்றாங்க அப்புமே கொழந்தைங்களுக் கு தெரியறது இல்ல படிக்க முடியிறதில்ல அப்பல்லா நாங்க படிக்கு போதெல்லா பாத்தீங்கனா டுவெல்த்ல தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மார்க்கு குடுத்துருக்காங்க
ஆமாங்க
அவ்ளோ ஒரு புக்கவே படிச்சி எழுதிட்டு எழுதி பாஸ் பண்ணிர்க்கோ ஆனா இப்பல்லா பாத்தீங்னா அந்த அளவுக்குளா குடுக்கறது இல்லைங்க அதவே உக்காந்து அவங்கனால படிக்க முடியறதில்லை
இப்ப படிக்கிறதுக்கு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லங்க
ஆ இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்பலா பாத்தீங்கனா ஃபோனு டி வி இந்த மார்லா அதிகமா கெடையாதில்ல
ஆமா ஃபஸ்டு வீட்ல கேப்பாங்கோ வீட்ல திட்டுவாங் போல அடிப்பாங் போல இப்பெல்லா அப்டியானா இல்ல தோழி
இப்பல்லா எந்த கொழந்தைங்களு கேக்கறது இல்ல அவுங்களுடைய டிராயிங்ஸ் எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்கற அந்த சுவத்துல தா இருக்கு புக்லா எழுதுதா அப்டியே புக்ல ப அத டிராயிங் பண்ணலாமே அதெல்லா முடியாது இது செவுருதா நல்லாருக்கு அங்கதா பண் ணுவாங்க அப்டிம்பாங்க
ஆமா
ஒரு கொழந்த இருக்கு அப்டினா வீ ட்ல எல் எந்த பொருள் எங்க இருக்கனே தெரியாது வீடு ஃபுல் ல்லா அங்க இங்கயு எல்லாத்தியு ஒடச்சி என்னென்னமோ பண்ணி வச்சிருப்பாங்க
ஆமா கொய்ந்தங்கனா அப்டித்தான சின்ன பசங்க
ஆனா அந்த காலத்ல எல்லா பாத் தீங்கனா அந்த மாரி டாய்ஸ் அந்த அளவுக்கு வாங்கி தர மாட்டாங்க சும்மா விட்டுருவாங்க வெளிய வெளையாடுறது அவங்க பாட்டுக்கு அமைதியா எங்கயோ ஒரு எடத்துல மண்ணுல வெளையாடிட்டு அவங்க பாட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க பஸ்ச்சா சாப்ர்றக்கு வந்துருவாங்க
ஆமாங்க
இ இப்பல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாரி எங்கயுமே விட முடியாது வெளையாடவும் மாட்டிக்கிறாங்க அந்த அளவுக்கு
டீ பாக்கணும் ஃபோன் பாக்கணும் யூ டூப் பாக்கணும் இந்த மாரி திங்கிங் தா போத ஒளிய படிக் கறக்கும் தி இன்ட்ரெஸ்ட்டே எந்த பசங்களுமே எடுத்துக்கிறது கெடையாது
ஆமாங்க
ம் உங்களுக்கு நெறை வெரதா துகளலா இருக்குங்களா இந்த மாரி கால்லேஜ்ல எனக்கு இந்த மாரி அ படிக்கணும் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அ இந்த மாரி பண்ண முடியாம போச்சு அப்டின் சொல்லி ஏதாது ஒங்களுக் இருக்குங்ளா
இல்லங்க நான் வந்து பி ஹச் டி எத்தேன்
சரிங்
அரியர் அரியர் வச்சேன் நமஸ்டர்ல ரெண்டு செமஸ்டர் வச்சேன்
ம்
லோ இங்கிலீஷ்ல தாங்க நாங்க ஒரு சம்மு அரியர் வச்சது இங்கிலீஷ் தா நம்மலுக்கு வர்
ஆ
அதுதவ் பா அப்புறம் அதுவே கிளியர் பண்டேன் பாஸ் ஆயிட்டேன் இப்ப அரியரே இல்ல இப்ப கேட்டுச்சா மு ஆ இப்ப தேட் இயர் வந்துகுறேன் இப்ப இ அதான் இங்கிலீஷே வராது தமிழ் இங்கிலீஷே வராது
தமிழும் இங்கிலீஷும் வராதுங்ளா
ஆமா
ம்
அவ்ளதா இப்பி பாஸ் ஆயிடுவேன் எல்லாத்துலயும்
ஜஸ்ட் பாஸ் ஜஸ்ட்பாஸ் அப்டிங்கற மாரி எல்லாம் போயிடுச்சு
ஆமா இங்கிலீஷ்ல மட்டும்தான் இப்டி போயிடுவேன் இது மிச்ச எல்லா சப்ஜெட் லோமு அதிகமா தான
ஓகே ஓகே நாங்கலா பாத்தீங்கன்னா அ அப்பலா இருக்கும்போது காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது மல பாத்தீங்கன்னா ராக்கெட்டு ஏரோபிளைன் இந்த மாதிரி எல்லாம் புதுசா இருக்கும்ல பாக்குறதுக்கு
ஆ
அ ஆ அந்த ராக்கெட் குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த மாரி டி வி ல பாப்பாங் இந்த ட்ரெஸ் ரோ என்ன சொல்றது இந்த ராக்கெட்லா போறதுக்கான உண்டான அந்த டிரெஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போடுவாங்கல்ல ஆராய்ச்சி பண்ற எடத்துல ஒரு சூட் போட்டு அனுப்சிடுவாங்கல்லே அந்த மாரி போ டு அந்த மாரி நம்மளு சர்ச் பண்ணணு அந்த மாரி இடத்துக்கலா போகணு நெறய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணு அப்டின் சொல்லி ரொம்ப ஆசைப்படுவ ஆமா விண்வெளிக்கி அந்த மாரி விண்வெளி விண்வெளில நடக்கக் கூடிய விஷயங்கள்லா தெரிஞ்சுக்கணு அப்டின் சொல்லி ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க இந்த ஃபோன்லல்லா அடி அடிக்கடி சர்ச் பண்ணிட்டே இருப்பாங்களே என்ன நடக்குது என்ன பண்றாங்க அவங்கல்லா எப்டி அவங்க சாப்டுறாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நா அப்டின் சொல்லி நா ஃபோன்ல பாத்துட்டே இருப்பாங்க என்னென்ன விஷயங்களா நடக்குது காலநிலையல்லா எப்டி இருக்கு அப்டின் சொல் ழி அந்த மாரி பாத்துட்டு இருப்பேங்க யூடியூப்ல பாத்தீங்கனா எதா வது விண்வெளில பத்தி நடக்குறத பத்தி போட்டாங்கனா அத ஆர்வமா உக்காந்து படிச்சு முடிச்சுட்டுதா அடுத்த வேலய பாப்ப நானு
உங்களுக்கு அதுதா இப்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு போல அவங்களுக்கு
ஆமா அதுனால இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு பட்டு் பாப்பே பாத்துட்டு விட்ருவ ஏனா அந்த ஏஜ் எல்லா கடந்து வந்தாச்சு
ஆமாங்க
அ அதெல்லா இது திரும்பவு அந்த நிலைக்கு போக முடியாது அடுத்தடுத்த அ வேலைகள் எல்லா லைனா வந்துகிட்டே இருக்கு
ஆமாங்க
அதுக்கெல்லா ஒரு டைம் இந்த டைம்லதா அத பண்ணணு படிக்கணு அ அப்டின் சொல்லி ஒரு டைம் இருக்குதுல்ல எல்லா காலமு கடந்து போனதுக்கு அப்பற நம்மளால ஒன்னு பண்ண முடியாது
ஆமாங்க
ம் இந்த செவ்வாய் கிரகத்துக்கு போகணு நிலாவுக்கே போகணு அப்டிங்கிற மாரி எல்லா சொல்லுவாங்களே அந்த மாரி அதுயெல்லா இருக்கு பட் ஆனா அ கனவுலதா நெனச்சுக்கனு அந்த மாரி எல்லா
அதா கனவுலயே போய்ட்டு வந்துருங்க
கனவுலயே போய்ட்டு வந்தர்லா என்ன ஆராய்ச்சி நடக்குது அப்டின் சொல்லி போய்ட்டு வந்துர்லா
ஆ செரிங்க
சூரியனாலா என்ன பண்ணிட்ருக்கு அது எப்டி இருக்கு அ நிலாவலா அங்க எப்டி இருக்கு நம்ம பூமி மாரியே அங்க இருக்குமா அ அங்க அங்க என்னதா இருக் கு அப்டி எதாது டிவிலயே போன்லயே பாத்தாங்கனா அத பாத்துட்டே உக்காந்துருப்பே ரொம்ப நேர பாப்பே எப்டி இருக்கு உள்ள என்ன பண்ணது அப்டின் சொல்லி
உங்களுக்கு விண்வெளி போயே ஆகணு போல எனக்கு
ஆமாங்க விண்வெளிக்கு போயே ஆகணுன் ரொம்ப நாளா ஆசை ஃபிளைட்ல போகணு ஃபிளைட்ல போனது இல்லைங்க இன்னு ஃபிளைட்ல போகணுன் சொல்லி ரொம்ப நாளா ஆசை ஆனா நெறய பேர் சொல்லுவாங்க இந்த மாரி பஸ்ல கார்லல்லா போனம்னா நம்ம பக்கத்துல இருக்குற பிளேஸ் எல்லா பாத்துட்டு போலா ஆனா ஃபிளைட்லல்லா போனோம்னா உள்ள நம்ம சும்மா ஏறி உக்காந்துக்குவோ அவ்ளோதா அது இப்டினு போய் இறங்குறது தெரியாது ஏர்றது தெரியாது அப்டி சீட்ல உக்காந்து போறதே தெரியாது ஒரு ரெண்டு மண் நேரம் மூணு மண் நேரம் டைம் முடிஞ்சுதா அவ்ளோதா வெளிய வந்தர்லா ஒண்ணுமே தெரியாது அப்டின் சொல்லி சொல்லுவாங்க
ஆமாங்க
அ அந்த மாரி அதுலல்லா போனா எப்டி இருக்கு அ எவ்ளோ எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு பாக்குறதுக்கு போறதுக்கு எனக்கு மா மேல இருந்து கீழ பூமிய பார்த்தா பூமி எவ்ளோ அழகா இருக்கு எந்த மாரி இருக்கு அப்டின்னு சொல்லி நறைய திங்கிங் வந்துட்டே இருக்கு எனக்கு உங்களுக்கு அந்த மாரில ஆச ஏதாவது இருக்குங்ளா உங்களுக்கு நிறைவேற தா ஆச அப்டின்னு சொல்லி ஏதாவது இருக்கு இல்லை இந்த மாரி இருந்த எதாவது சொல்லுங்ளே
நெற வேறாத ஆசையா அப்டி ஒண்ணு இல்லைங்க நெற வேறாதா ஆசை ஆசையே அவ்ளோ இல்லை
ஆசை ஆங்க ஆசப்படணுங்க இந்த மாரி படிக்கணு இந்த மாரி வேல
ஆச பட்டாலு நெறைவேறாது அதனால ஆச பட மாட்ட
அப்டி இல்லைங்க நீங்க இப்போ வந்து ஓ ஒரு விஷயத்த பண்ணணும்னு நம்ம மைண்ட்ல திங்க் பண்ணிட்டு அத பண்ணணுன்னு சொல்லி நெனச்சுட்டே இருந்தோமன்னா கண்டிப்பா அந்த இலக்க போய் அடஞ்சிர்லா ஆ அது இதெல்லா நம்மனால முடியாது பண்ண முடியாது அப்டின் சொல்லி அத கொஞ்ச ஓரம் கட்டிட்டு அடுத்த வேலைய பாக்க போயிட்டோமன்னா அது ண்டிப்பா நம்னால பண்ண முடியாது
சேரிங்க
அதுக்கு உண்டான எஃபர்ட் எடுக்கணும் இல்லைங்க நம்ம இந்த விஷயத்த பண்ணணு அப்டின்னா அதுக்குண்டான ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எடுத்து முயற்சி பண்ணோம்னா ஏதோ அ சக்சஸ் ஆகல அப்டின்னா கூட